வணக் வணக் கோங்க
ஆ நல்லா இருக்கீங்களா
க்கேங்க உங்க அவங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி தெரியுங்களா கொஞ்சோ ஷேர் பண்றீங்களா
ஆ கண்டிப்பா ம் இப்பதா ரீசன்டா ஒரு லாஸ்ட் பைவ் இயர்ஸ் இருக்குன் நெனைக்கிற எல்லாமே நா ஆன்லைன் ஷாப் பிங்தா மோஸ்லி பண்ணிட்ருக்க ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நறையா ஆஃப் பர்ஸ் வருது இல்லையா அதுல அதன் னால வந்துட்டு சேரி இது பே பண்ணலா அப்டின்ஸ் சொல்லிட்டு ஆ டிரெஸ் ஷாப்பிங் பண்ற மா திரி அந் த இதெல்லாமே வந்துட்டு ஆன்லைன்லதா பண்ணிட்ருக்க மோஸ்ட்லி அதுக்கப்புறம் கிராசரிஸ்ஸு வந்துட் டு இப்ப ஆன்லைன்தா பண்ணிட்டு இருக்கோ ஏன்னா வந்துட்டு நறையா ஆ நறையா ஆப்ஸ் இருக்குல்லையா
ம் ம் நீங்க எந்த ஏப் யூஸ் பண்ணிக்கிறீங்க
ஆ கிராசரிஸ்க்குன்னா பிளிப்கார்ட் யூஸ் பண்ணுவ இந்த ஏரியால ஈஸியா டென் மினிட்ஸ்ல கொண்டு வந்து குடுக்குற மாரி இருக்கு அது இல்லாம அப்டியே இருக் கு அதுவே அப்போ கூட எங்க இருக்கு நம்ம வந்துட்டு கடைக்கு போனோனா நறையா வெயிட்டு தூக்கிட்டு வர மார் இருக் கு சோ அதேப் பிரைஸ் ல வந்துட்டு எனக்கு ஆன்லைன்லயே டிமார்ட்ல நல்லா ஒரு ஆஃப்பர்ஸ் இருக்கு சேரின் சொல்ட்டு அதுல கிராசரிஸ் எல்லா ஏட் பண்ணிப்ப அதுலயே வந்துட்டு நேத்து நா ஆர்டர்ப் பண்ணும் போது வந்துட்டு ரெண்டு ஆத்துக்கு கம்பேர் பண்ணி பாத்தே ஒரு சில ஐட்டம்ஸ்ல்லா வந்துட்டு அதுல கொஞ்சோ கம்மியா இருந்துச்சுப் ஃபிளிப்காட்ல ஒரு நாலஞ்சு அய்டம் மட்டும் கொஞ்சோ பல்கா பண்ற மாரி பெரிய ஐட்டமா பாத்தா நெறயாவே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட நா சேவ் பண்ணேனு கூட சொல்லலா சோ அப்டி பா கம்பேர் பண்ணி நா இந்த ஐட்டம் வந்துட்டு இதுல ஆட் பண்ணிகிட்டே
செரி செரி செரிங்க
எக்ஸ் ஸ்லா மோஸ்லி வந் வந்துட்டு பண்ற அதே பிராண்ட வந்துட்டு நாபாத்து இந்த மித்ரால பண்வே அதே பிரண்டு எனக்கு கரெக்ட் எனக்கு பாடி இதுக்கு சூட் ஆகும்ன்னு சொல்லிட்டு அந்த பிராண்டு மட்டு பர்டிகுலராக நா ஆர்டர் பண்றது உண்டு சோ அதுக் உம் நீங்க
மேக்சிமம் கொஞ்சோ ஆ யூஸ் பண்ற திங்ஸ் மாரி ஹோம்க்கு யூஸ் பண்ற திங்ஸ் மாரி வாங்குவேங்க ஆ க்ளாஸ் சரிஸ் இன்னு இங்க வந்து ஒரு லோக்கல் ஆப் இருக்கு ஆனா நா எதும் போடுறது இல்ல பக்க பக்கமே எனக்கு கொஞ்சோ ஷாப்பிங் ஏரியாலா இருக்குறதுனால ஒரு ஆட்டோ பிடிச்சா கூட வந்துடுற மாதிரி இருக்குது வெயிட்லா தூக்கிட்டு வர முடியறதில்ல
ஆமா உம்
அந்த டெலிவரி சார்ஜுக்கு ஃப்ரீ டெலிவரி இப்போ கெடையாதுங்க இங்க
ஓ செரி செரி ஆ இப்ப வட் பண்ணா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி குடுப்பாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ஃபிளிப்காட்ல இருக்கு அந்த மாரி ஃப்ரீ அங்க இருக்கான் தெரியல ஆனா
ஆ அதுதா இங்கே நா ஃபிளிப்காட்ல இருக்கு நா ஃபிளிப்காட்ல நா இன்னு யூஸே பண்ணலங்க நெறய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆ ஃப்ளிப்காட் இன்னு நா யூஸ் இதே பண்ல டவுன்லோட் பண்ணும்னு யோசிச்ட்டு இருக்கே
ஓகே ஓகே ஃபைன் ம்
பையணமே தா பண்ணிக்கிட்டா களாசரிஸ் நிறையாதுல கொஞ் சீப்பா கெடைக்குது பாடி வாஷு அந்த மாதிரி ஐ டம்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் சீப்பா இருக்குன்ற மாரி கேள்விப்பட்டே
எதுல சொட்டா ஃபிலிப்காட்டா ஆமா ஆ ம் அதுலயே உங்களுக்கு வந்து ஒன்ருபி ஐட்டம்ன்னு சொல்லிட்டு போடுவாங்க அந்த ஒன் ருபி எப்டி டைம் நீங்க ஆர்டர் பண்ணு போது அந்த ஒன் ருபி ஐட்டம் வந்துட்டு அது ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிப் ஃபிப்டி ருபிஸ் ஐட்டம வந்துட்டு உங்களுக்கு ஒன் ரூபிக்கு குடுப்பாங்க நீங்க அத ஆட் பண்ணீடிங்னா நம்மளோட ஆர்டர் தொட கூடையே குடு குடுத்துருவாங்க நீ இதுலியே ஃப்ளிப்க்கார்ட் அந்த மரி வருது இன்ஸ்டாமட்லயும் அந்த மரி வருது
இன்ஸ்டாமார்ட்ல வரலீங்ளீங்க
ஆ வருது நானு இப்போ ரீசன்டா ஆர்டர் போட்டே அதுல வந்துட்டு ஒன் ருபி ஐட்டம் வந்துட்டு நா ஆட் குடுத்துட்டே அதுவே எனக்கு ரொம்ப புடிச்ச ஐ பமே ஒன் ரூபிக்கு வந்துச்சு அது நல்ல ஒரு பிராண்டு கூட சும்மா ஏதோ ஒன்னெல்லா அவுங் இல்ல ஒரு நல்ல பிராண்ட் ஐட்டமே வந்துட் நம்ம குடுக் இருக்கறாங்க வன் ருப்பில சரி
மாட்டி இருக்கு ஆனா நா நா தா யூஸ் பண்றது இல்லங்க
ஓ சரி சரி ஓகே ம் வேற ஆ நா இன்ஸ்டாவா யூஸ் பண்ணுவே எனக்கு என்ன அது ரொம்ப லேட் ஆகுது வரதுக்கு டெலிவரி ஒன் டே டென் டேஸ் கிட்ட ட ஆகுது சில டைம்மு அதனால வந்துட்டு இருந்தாலு எனக்கு அது வந்துட்டு கொஞ்சோ லேட்டா வந்தா பரவாயில்ல அப்டின்றாய் த்த மட்டு நானு மீஷோல போட்டு விட்டுருவே
அ ஆ ஃபைவ் டேஸ்ல வந்துருதுங்களேங்க
நீ எனக்கு கொஞ்ச லேட் ஆகுது என்ன தெரியல
நேத்து கூட ஒரு ஆ சாரி போட்டே நானு ஆ பிஃபோர் ஃபைவ் டேஸ் போட்டே ஆ ஆக்சுவலா நா இன்னைக் இத டெலிவரி டேட்டு
ஓகே
த்த டெலிவரி ஆயிடுச்சு ஆ எனக்கு காட்டன் சாரீஸ் ட்டன் நா காட்டன் சாரில அவர் எனக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு. ம் அதனால சரி போட் ட்டன் நா நெனச்ச மாறியேவு வந்தது சாரி என்ன வித்தவுட் பிளவுஸா வந்துரு ச்ச
ஓகே ஓகே பட் நீங்க எதவேணா மேட்ச பண்ணிக்கலா இல்லையா இப்போலா
நல்ல சரி ஒரு ப்ளவுஸ் தானே வாங்கி போ ரிட்டன் போட்ரு ரிட்டன் போட்ருனு சொன்னா பொண்ணு உடுப்பா ஒரு பிளவுஸ் தானே வாங்கி நமக்கு அது புடிச்சதுன்னா ஒரு பொருள வந்து அது ஆ ரிட்டன் போட மனசு வர்றது இல்ல இல்லைங்களா நா அதனால வச்சுக்கிட்டே
சரி சரி உங்க ட்ரஸ் ஸ் எல்லாமே இந்த மாரி ஆன்லைன்லே வாங்கிடுவீங்களா இல்ல
ஆ இல்லங்க ஷாப்புக்கு போவீங்க அன்லிமிட் எட்டடை டிமார்ட்ல ஆஃபர்ஸ் போடும்போது டிமாட்டே ஆ இப்ப நெறய இ கேரிங் நெறய இருக்குங்க இங்க ஷாப் ஆமா இங்க நெறய ஷாப் கே அவுங்களே போயிடறாங்கங்க ம சிமம்மா பசங்களே போய்ட்டு வாங்கிக்கிறாங்க அவுங்க பிராண்டட் மட்டும் தான் போடுறாங்க ஆ அவுங்க போய் வாங்கிக்கிறாங்க எனக்கு எப்பயாச்சும் ஒன்று அவுங்களுக்கு நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும் நாங்கனா மட் டும் நாமிஷலம் போட்டு குடுப்பேங்க ஆனா இந்த டைம் போட்டேன் நல்லாவே இந்தது ஆமா மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா வந் அது
ஓ செரி செரி ஓகே எங்கயாவது ஒரு ட்ரெஸ் வாங்கறதுக்குன்னு நம்ம என்ன மோஸ்ட்லி குர்த்தா தான் போடுறேன் நான்னு இது எல்லாமே ஒரு சில ஷாப்ஸ் தானே இருக்கு இந்த மேக்ஸ்ஸு ட்ரெண்ட்ஸ்ஸு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இப்ப ஓபன் பண்ணியிருக்காங்க அ என்னத்த சொல் ப்டி இதுலயே வந்துட்டு ரிப்பீட்டட்டா அந்த குர்த்தா வாங்கும் போது நம்ம ஒரு சைஸ்ல போட்டிருப்போம் நம்ம வெளிய எங்கயாவது போ போது நம்ம போட்டிருக்க டிரெஸ்ஸு
ஆமாங்க இதுல வந்து எப்டி இந்த பிராண்ட்ல என்ன தெரியுங்களா பிரச் சனை ஒரே மாதிரி தாங்க எல் எல்லாருமே போட்டிருக்காங்க
அதேதான் எனக்கும் ஒரு மாதிரி சில டைம் நான் ஒரு ட்ரிப் போயிரு ந்தேனா அதுவும் வந்துட்டு அமேஸ்சான்ல தான் வந் துட்டு வாங்கினேன் அந்த டாப்பு டாப்பு ருக்கற அதே டாப் இன்னோர்தங்க போட் இருந்தாங்க எனக்கு அவுங்கள பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்டியே சைடா ஒதுங்க ஒரு இது மாரி போயிட்டு அந்த பக்கமா என்னடா போட்டிருக்க டிரெஸ்சே அவுங்களும் போட்டிருக்காங்களே அப்டின்னு
ஆ எ பொண்ணு சொல்டாங்க காலேஜ்கொல்லா எனக்கு ட்ரெஸ் வந்து மீஷ் மீஷோல வாங்கிடாதமா எங்கே பாத்தாலும் தட்டிக் டி விழுந்தா மீஷோ ட்ரஸ் தா மா இருக்கு காலேஜ் ஃபுல்லா நா அவுங்க போ அவுங்க போட்டுருக்க மாரி எனக்கு போட்டு போறக்கு விருப்பல்லாமா நீ வேற கூட வாங்கி குடு எனக்கு தயவு செஞ்சி மீஷோல போட் றாத ஒரு ட்ரெஸ்ஸ அவா ஆசப்பட்டு போட்டாங்க ஒரு நெவி ப்ளூ கலரு ஆ அதே ட்ரெஸ் அவா போடலான்ட்டு எடுத்து வச்சா ஆனா அன்னைக்கு போடல போயிருக்கா காலேஜ் இது பாத்தா பத்து பேர் கிட்ட அதே ட்ரெஸ் போட்ருக்காங்களா அவா அந்த டிரெஸ்ஸ வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு வச்சு கிட்டாங்க
அதான் நல்லது போங்க பின்ன முன்னாடிலா நம்ம எப்டினா நா காலேஜ் போன டைம்ல தா இந்த மாரி மெட்டீரியல் வாங்கி சுடிதார் தைப் ஆ அப்டிதா வந்துட் பண்ணிட் டே இருந்தா நாங்க ஒரு டி நகர்க் அங்க ஊர்ல போவோமா போவோ போய்ட்டு ட்ரஸ் எடுப்போ ஒரு அஞ்சு செட்டு ஆறு செட் ஒரு மெட்டீரியல் மட்டும் வாங்னன்னா அங்யே ஒன் ஹர்ல தச்சுகுடுப்பாங்க அப்டியே குடுத்து தச்சி ஒரு ஒன் ஹர் டூ ஹவர்ஸ்ல வாங்கிட்டே வீட்டுக்கு வந்துருவோ ஆ ஒரு பேட்டர்னு எடுப் போ எல்லா சின்டிக் மெட்டீரியல் மாரி காலேஜ் போறத்துக்கு ஈஸியாருக்கும் சொல்ட்டு அங்கியும் போட்டுட்டு அதெல்லா துப்பட்டா போட்டு நீட் ட்ட அந்த மாதிரிப் போய்ட்டு வந்தோ இ இப்பெல்லா அப்டி கெடையாது ம் அப்டி தா இருந்துச்சு அப்போ பட் சீரியல்லே வாங்கறது கெடையாது சிஸ் மா இப்போ உங்களுக்கு பா உம் இரு புல் செட் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் கிட்ட வந்துட்டு ஃபுல் செட்டு பேண்ட் துப்பட்டா பிளஸ் ஒரு குர்த்தா மாரி ஃபுல் செட்டே வந்துருது ல நம்ம எதுக்கு மெட்டீரியல் பண்ணிக்கிட்டே அந்த
ஆமா இல்லங்க ஸ்ட்ச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி காஸ்ட் ஆயிடுச்சு ஸ்டிச்சிங் தா அதனால வந்து ஸ்டிச்சிங் பக்கம் போறதுக்கு யோசிக்கிற மாரி இருக்கு சாதாரணமாங்க ஒரு பிளவுஸ் வந்து ஒரு லைனிங் பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு குனு யோசிக்கிறீங்க
ப்ளவுஸ் நா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கு எவ்வளவு கம்மியா இருக்குமோ அப்டிதா பாப்பே த்ரீ பிப்டி போர் ஹண்ட்ரட்
ஆ நார்மலாவே ஸ்டிச் பண்றதுக்கு கே ஃபோர் ஹண்ரடுங்க இதுல எக்ஸ் ட்ராவா ஒரு சும்மா ஒரு ஒரு ஒரே ஒரு பைப்பிங் ஆட் பண்ண சொன்னா கொடுங்க ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்குங்க
அய்யோ ம்ம் அதுவே எனக்க அந்த த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேவா இருக்கு கோர்ச் ல்ல நார்மல் ஷாப் நா ரொம்ப நார்மலா இருக்ற ஷாப்க்கு தா போவே கொஞ்சோ வந்து.... டிசைனா அந்த மாரி போகணுனா சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் எங்க வீட்டு பக்கத் அந்த ஆன்டிலா டூதவுசண்கெல்லா வந்துட்டு நா பிளவுஸ் ச்டிச் பண்ணென்னு பெருமையா சொல்லுவாங்க அடப்பாவிகளா என்ன நா ரெண்டு செட்டு சுடிதார் எடுத்துருப்பனே டூதவுசன்கு நானு
எனக்கு ஒரு பிளஸ் என்ன தெரிய ங்களா பிவோர் கொரனா நானு ஸ்டிச் பண்ண கத்துக்கிட்ட
ஓகே உம்
பெருசாலா எல்லா தெக்க தெரியும்லா இல்ல சுடி தெப்பே ப்ராக் தெப்பே ஆ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிப்பே ஆ வெளில இருகுறவங்களுக்கு ச்டிச் பண்றனோ இல்லையோ எனக்கு வரைக்கு இப்ப ச்டிச் பண்ணிப்பே அதனால எனக்கு என்ன தெரியுங்களா ஆ எவ்வளோ பெனிஃபிட் தெரியுங்களா பசங்களுக்கு ஒரு சைடில ஓரு அன்னைக்கு என்னால முடியல எங்க அந்த கீழே விழுந்துட்டேனு ங்களா அ மிஷின்ல உட்கார முடியல பா இப்போ அது வந்து ஜூன் எயிட்த் அன்னைக்கு பர்டே
ஓகே
அவளோட டிரெஸ்ஸு போய்ட்டு இதில எடுத்துட்டு வன்ட்டாங்க அன்லிமிட்டட்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க அவளுக்கு கொஞ்சோ லூஸ் ச இருந்தாலு அவ போட மாட்டா அவ ஸ்டிச் பன்னி கொடுக்றதுகு இந்த ச்ரி லே ஒருத்தவங்க இருக்காங்க சும்மா சைடல ஒரு ஸ்டிச் போறதுக்கு ஃபிப்டி ருபீஸ்
அப்பா ம் அத நீங்க ஒருடம்
ஆமா ஒரு நிமிஷத்துல நா வீட்டு்ல போட்டு குடு குடுத்திருப்பே இப்ப காலேஜுக்குலா எவ்ளோ தைச்சு குடுத்தேங்க ஆ எவ்ளோ ஸ்லீவ் அட்டாச் பண்றது ஆ ஆ ஆமா சைட்ல பிடிக்கிறது அவ என் பொண்ணு போட்டு பார்த்து போட்டு பார்த்து கொஞ்சோ லூசுனாலுமே அவளுக்கு புடிக்கணுங்க
ம் ஓகே எத்தன தடவ பண்ண வேண்டிதா இருக்குமே ஒரே வேலைய
இப்ப மறுடியு கொஞ்சம் லுசு ஆயிடுச்சுனா அம்மா இங்க லுசா இருந்தது இது புடிமா அது எப்புடிமானு சொல்லிட்டு வந்து இது பண்ணுவா அந்த மாதிரி டைப்பு அந்த மாதிரி போயிட்டு வெளியிலகொடுத்தானா இவ்வளோ யாப்பு குடுத்துருந்தனா ஒப்டி இவ்வளோ ஆயந்திருக்கு அப்டினு யோசிக்கிறேங்க
ஆமா ஆமா கரெக்ட் அந்த மாதிரிதா ஆகுது இப்போ எல்லாம் அதுவும் இந்த சின்ன சின்ன வேலையெல்லா செஞ்சு குடுக்கறத்துக்கு யோசிக்கிறாங்க அதுக்காக ஒரு ஐம்பது ரூபாய் வாங்குவாங்க
ஆ ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு அன்ட்ரட் ருபீஸ்ங்க
அப்பா ம்
ஒரு ஸ்லீவ் அட்டாச் ஆமா ஒரு ஒரு ஸ்லீவுக்கு என்னங்க ஒரு கொறஞ்சபட்சம் ஒரு ஃபைவு டு டென் மினிடஸ் தா ஆகுது
ம் கரெக்ட் நா அதுதா எனக்கு என்கிட்ட மிஷன் இல்ல எனக் தெக்கவு தெரியாது எனக்கு அது இந்த இன்ட்ரெஸ்ட்டு வந் திதில ஏனா அந்த ந அந்த ஊசிய பாத்தா எனக்கு கொஞ்சோ
ப இல்லங்க நா ரெண்டு மூணு முற குத்திட்டு கூட இருக் கே ஆ வலிச்சுச்சு வலிச்சிச்சு ஆரம்பத்துல தெரியாத புத்தி ப்டி மூவ் பண்ணும் போது தெரியாம ஏ கைய விட் ட்ருக்கே ஆ அதுல கூட அந்த எக்ஸ் பிரிஸ்ல வந்திருச் ச்சி ஆனா வந்து எனக்கு ஒருத்தங்க கிட்ட தாங்க கொண்டு போய் குடுப் பே இப்ப அவசரமா எங்கியாது போக வேண்டியதா இருக் கு ஆ அப்ப வந்து ஸ்டிச்ஷ் பண்ணி குடுங்க அப்பிடின்னா அவுங்க வந்து ரொம்ப வந்து பண்ணுவாங்கங்க
ஓகே
அந்த வெறுப் பிலியே அப்பிடி கத்துக்கிட்டடோ
ஓ சேரி சேரி பரவாயில்ல அட்லீஸ்ட் இப்ப யூஸ் ஆகுதுல்ல உங்களுக்கு நல்லா
சிவு அட்டாச் பண்ணது அ பெரிய பெரிய வேலல்லா நா வே ப பண்ணல நம்பளோட நைட் டி ஸ்டிரிச் பண்ணிக்கிறது நைட்டுக்கு ஹண்ட்றடு ருபீஸ்ங்க ச சைட்ல சிட்டிரி பண்ணி கீழ மடிச்சி குடுத்தா ஆ இதெல்லாம் பாக்க போம்போது எவ்ளோ காசு நம்ப வந்து சேத்து வச்சிருக்கோல்ல
ம் கரெக்ட் தா நா அதா ஒரு சின்ன ஏ சுடிதாரே வந்துட்டு ஏதாது லூஸ் ஸா இருக்க அந்த மாரினா எங்க அக்கா கிட்டதா கொண்டு போவே அவ ஒரு சைட்ல ஒரு ஸ்டிரிச் போட்டு குடுப்பா சேரி ஓகே அட்லீஸ்ட் நமக்கு அக்கா இருக்கனாளே டக்குனு போயிட்டு பண்ணிட்டு வரதுக்கு அப்பிடினு நெனச்சுப்பே எத்தன விஷயோ வந்துட்டு இதே கடைக்கு கொப்
சேரிங்க சேரிங்க நா அடுத்த கால்ல பேசலாங்க ஓகே தேங்க்யூங்க